ஹலோ
ஹலோ கேக்குதா நா முஷ்டானு எ வர்ட்டா நீங்க எப்டி அச்சுருவீங்களா
நானே அச்சிரவன்டா கடயான்ட போய் நில்லே வருவ கடயாண்ட போயி நில்லா
இந்தோ வர இரு நா வர
கடயாண்ட ரெடீயா மட்டூ இரே நா பாத்துக்ற முடிச்சர்லா இந்த ஏத்த ஒருத்த சரியான படிக்கது மட்டுந்தா மேட்ரு
சீக்ரோ அடிங்க அப்போ
எங்கனா ஓடி போவுனு சொல்லுங்க ஓடிக்கட்டு
டே இங்க எனிமிடா வாங்கடா இன்னோத்ரே
நா வர்ல ஒக்காந்து விட்ராதே
டே இப்ப டப்புன்னு சாவுரீங்களா எப்டி ஒங்கல ரிவே பண்ணி வுட்றே
ஆஹ நா சொல்ல போதே பண்ணு இப்பனா
இப்ப ரிவே ஆயிடு இப்போ
எங்கர்க் அதனா ரெடியார்ரா ரெடியாரா சாபுட்னு
டேய் வாடா பீக்ல நிமிக்கிறானா எங்கோ போய்கிறீயேடா நீய
ஏன்டா சவுண்ட வக்கிறானுங் பசங் ஏ இவே என்னா மனசாட்சியில்லாம
பிரத்திங்னெ ஆய்ட்டன்னா
பப்ஜிகள அடிச்சு நவூத்ராண்டா டேய்
டே இதெல்லா ஒரு விஷயமாடா நானே அடிப்பன்டா சா
எய் நீயந்தானா அவ் அவ் கால் வாசி கூட ஆட மாட்டடா நீலா அவனுக்கு
டேய் நான் என்னா நெனச்சுங்கிற என்ன பத்தி போடா வெறுப்புடா நீ நம்பள பத்தியே இப்டின்றளவு தா நெனக்கிறியா பாட்டுன் சொல்ல வர்றியா என்ன
ம்
கேர்ளால ஒன்னு ஃபேமஸ்னா எதுவாருக்னு நெனக்கிற நீயி
ஆ வாழபழங்க
வாழ பழமா
எனிமிடா எனிமிடா ஏ அச்ட்டான்னான்டா அச்ட்டா தல இவுன்ங்க அச்றாங்க தல நம்மள
நம்ள இல்ல ஒன்னிய அச்ட்ரானுங்கனு சொல்லு
டெல்லி டே புச்சூர்ரா போடா
அவ்ளோதா எம்பேர் மாட்டிகிச்சு
டே கண்ணு எடுடானா இன்னாடா பண்ற
புச்சூறா போடா முன்நூறு இருக்குபார்ரா டோக்கணு
டேய் போடா இது ஆர்நூற்பாக்கி வாங்கீன் வந்து
டேய் முன்னூறு இருக்குபார்ரா கீழ
எங்கா
ஐய்யோ முன்னூறுவா இருக்குபார்ரா கீழ
ஓய் எப்புற்றா
ஏய் என்ன புச்சுர்ரி
அப்பா நூறுபாக்கு எப்டின வாங்கிருப்பாரு வாழபழமா எகிட்ட மூணு சிப்பிருக்குது எனிமி காட்டுதா
ம்
என்ட மூனு சிப்பு இருக்குது வேணுனா எடுத்துக்கோ என்னுக்கு காட்டுது உன்னாட காட்டுதுறா இப்போ தேடுறா
டேய் அவ எங்க எங்கடாருக்கிறா டேய் ஓசி கிள்ள இல்லடா டேய்
வண்ட்டா பாரு பின்னாடி வண்ட்டா பாரு பின்னாடி பாரு அவ்ளதா போ அவ்ளதா வட்டானுங்க போ அவ்ளதா போ
டே நம்ம டீம்மேட் வந்துருவாங்க நீயா ஃபீல் பண்ற அடி மட்டு பாரு அவனுங்களுக்கு
ரெண்டு பேரு பெர்ட போறா பாரு ரெண்டு பேரு கீ்க்க போறா பாரு இப்ப வந்து ரெண்டு பேரியு அடிவிழு மொத்த பேரியு அடிப்பானுங்க
நம்ம டீம் மேட்ட சாதாரணமா நெனைக்காத
போறா எல்லாரியுமே அடிதா அடி தா சொ
பண்ணிக்கிற
என்ன யாரா போல்ச்சி வுடுறதப்போ
ஆமா எப்புறா கடைசி வெரிக்கு முன்னுறுபவுல்கு எடிட் பண்ணிக்லாமாடா இல்ல லிமிட் அ அதுவு
ஆ பண்ணிக்கலா முன்நூறு பண்ணிகலா
எங்கென்ன இருக்குதா
மஜாலா
வா சென்ட்ர்ஜோன் பிச்சிர பாருங்க நம்ம விட்டு மேல ஏறி நின்னு அன்ன வீட்டாண்ட புல்லட் மாரி எனக்ஒன்னு கெடச்சிதுண்ணா நல்லா இருக்கு அப்றோ எரங்கன ஒடனே அச்சானுங்க என்ன அவளதா உயிர் பிச்ச எதுகன ஒடனே கேம் விலாத்துக்கே லாய்கு இல்ல டா நானு
பின்னாடி சொல்ற
அட்ரா அட்றா அதுக்குதான்டா போடா இந்தாடா அம்பூறா வச்சிக்ற பாரா டேய் என்னடா என்ன லா ஒரு ஆளா சொல் ஜோன்குல்லா பிரிக்க போறன்றானுங்க டா டேய்
டேய் என்னடா எப்பமே நம்பள ஏட் தாழ்வ நன்ச்சுக் கூடாதுடா டேய் இங்க வாடா இங்க இருமிங்கிறாண்ட இங்க வாடா ஃபாஸ்ட்டா வாயே இங்க
டே டே டேய் ப்ரோ இங்க அடிகிரானுங்க ப்ரோ வா ப்ரோ டப்புன்னே
இந்த ப்ரோ
கைத்து மேலயே அடிக்கிறாங்க நம்பள
உள்ளவே
அப்டியே வாயா பிரேம் அப்டியே வாயே நேரா அ நா இங்க வள் வந்த ஒனே ஸ்கெட்ச் போட்றலா அவருக்கே
டோன் டோன் டோன் டோ
எங்கடா கானோ
வா ப்ரோ போய் வாங்கினு வந்துள்ளா எ டி எம் ல ஆ தோ வாறானா பாரு வேஸ்ட் ஆயிடு கண் எடுக்கியா அச்சிருவானுங்க நம்ம டீம் அ கண்னு கையில எடுக்குறதுக்குள்ள அட்சிர்வானுங்க உனுக்கு நா ஓசி ல வர சொகோ தானு நெனச்சுன்னு
ஏங் கிங் கிங்கு
வேளான்னு பேசினு கிராண்ட பாய்
போய் அச்சிருவா போல
டேய் ஒருத்தன் இருந்தா
ஏ ஏன்டா சாவுர அச்சானுங்கடா ஓசிக்கல்லு
எங்கடாகிறானுங்கா அவ
இங்க இங்க வா இங்க வா இங்க வாயே
ஆ பாத்துட்டன் பா
ஏ இங்கவாடா இங்கவாடா இங்கவாடா இங்கவாடா அஸ்டீங்களா அவ்ளோதாண்டா
ஏய் வீட்டுஉள்ளகுறான் வீட்டு உள்ள வறான் வீட்டு உள்ள குளால் மட்டும் யார்னா வந்தா அடிங்கள டப்புன்னு வாங்கலான்டா அப்டியே நின்னுங்கிறீங்ளேடா அடாப்
இராண்டா ஏண்டா யப்பா
வாங்கடா வாங்கடா வாங்கடா
அச்சம் பார்றா மஜாவா ஏ நா அடிக்ன்னு ஆரம்பிச்சன் வெய்யா தடுக்கவே முடியாதுடா என்ன
சூப்பர் ரா
ஆ எவ்ளோ ப்ளஸ் ஆச்சு உனக்கு
எனக் வந்து நாப்பது
என்னடா எங்கயோ போயிட்டா என்னடா மேச் மேக்கிங் காட்டுது
நா எங்கடா மேட்சுல வர்றே நீ தான்டா போயிட்டிங்க எங்கயோ
இது என்னடா இதுல கதையாக்குது
என்ன ஆச்சி
மேச் மேக்கிங் காட்டுது
நானா
ம் ம்
இன்வைட் பண்ண வர்ல ஒனக்கு
வர்லியே
டேய் என்னடா சொல்ற தள்ளி உட்டு வாங்கன்னா கேம் ஆடியே பாப்போ
ம்
லோ டவர்ல்லா கெடைக்கிது போல வீட்டுமேல இப்பல்லா
கெடைக்கிது கெடைக்கிது ஏதோ
ஆ எவ்ளதா முடிச்சிக்கிற
இல்லடா மச்சா அத பத்தி பேசக் கூடாதான்டா
ஹலோ
ஹல்லோ
யார் சொன்னா ஒனக்கு இதெல்லா
ஜனா சொன்னா
ஏய் அப்ப பேசின்னுதா இருக்கீறீங்களா ஜனாவு நீயு இன்னு
ம்
ஜனாவு நீயு பேசின்னுதா இருக்கீறீங்களா
ம் ம் டே என்னடா எங்கடா காணவே கானுமேடா உங்க ஐ டிய
நா தள்ளி உட்டு வந்துன்னு இருக்குறே இப்போ
ஓ
டேய் ஏ பார்டேய் ஜார்ஜ் வேற இல்லடா இருவத்து ரெண்டு தான்டா இருக்குது
இது ஒண்ணு முச்சிர்லாமா அப்பறோ பேசிக்கலாமா
ஆ
இது ஒன்னு முடிச்ட்டு சார்ஜர் போட்டு அப்பறோ பேசலாமா இது முடிச்ட்டு ம் செரி இர்ரா அப்பனா நா ஃபோன் பண்றே கொஞ் நேரோ கழிச்சி
ஆ
ம் பாய்